ஹலோ
ஹலோ ஆ கேக்குதாப்பா
ஆ கேக்குது கேக்குது
ஆ என்ன எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோ
என்ன பண்றீங்க நல்லா இருக்கோ என்ன பண்றீங்க வீட்ல
வீட்ல இப்பதான் சமச்சிண்டுருக்க
இன்னு இவ்ளோ நேரோ
செரி இன்னக்கி ஸ்கூல் லீவ்வாச்சே சரி பொறுமயா சமை வைக்லானு சொல்லிட்டு சேப் சேப்பங்கெழங்கு கார கொழம்பு வெச்சுட்டு பொடலங்கா உசிலி பண்ற
பொடலங்கா உசிலியா அப்டின்னா என்னது
பொடலங்கா நம்ம பொரியல் பண்ற மாரியே வெங்காயோ பூண்டு எல்லாம் போட்டு கடுகு உள்த்த உளுத்தம் பருப்பல்லாம் போட்டு தாளிச்சு பொரியல் பண்ணிட்டு தேங்காக்கு த்துலா இந்த தொவரம்பருப்பு மாவிருக்கல்ல
தொவரம்பருப்பு மாவா
இப்ப பவுடுரு பண்ணி வெச்சுக்குணு வெச்சிக்கிட்டு அத வந்து இதுல போட்டு கெளறி எண்ண ஊத்தி கெளரி எரக்கின்னு இந்த பருப்பு பருப் நல்லாருக்கு அந்த கார கொழம்புக்கு அது சாப்டும்போது நல்லாருக்கு இந்த தேங்காலா போட்டா உதிரி உதிரியா இருக்கும்ல இது உதிரியாருக்காது கொஞ்சோ கூட்டு இல்லாம இதுவு இல்லாம இருக்கு கட்டியா இருக்கு எண்ண எண்ணெய்லே செய்யும் போது அது நல்லா டேஸ்டா இருக்கு
ஓஹோ பருப்ப மட்டும் வ வறுத்த பொருள் அரச்சு வெச்சு
ஆஹா இல்ல இல்ல சாதார் மா இந்த ரவ உப்மாக்கு அரைக்கிறோமல்ல பருப்பு அரிசி எல்லா அப்ப பருப்ப மட்டு தனியா ஜெலிச்சி உப்மாவு போட்டுட்டு இந்த மீதி பவுடுரு வருதல்ல அத எடுத்து வெச்சு ப ஃபிரிட்ஜ்ல போட்டு வேணுன்னும்போது பொறியலு இப்பல்லா கால்ல டைம்ல தேங்கால்லா போட்டா மதியாந்திக்குள்ள ஸ்மெல் வந்திருதில்ல
ஆம்ஆம்மா
இல்லனா அதுக் பதில் இந்த ரெண்டு ஸ்பூன் போட்டு எல்லா பொரியல்லயு ரெண்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்துருவ
ஓஹோ இது பேரு உசிலியா எந்த வூரு டிஷ் இது உசிலி
எங்க ஆயா வீட்ல செய்வாங்க
அப்டியா நா எங்கம்மாலா செஞ்சதே கெடையாது
எங்க அம்மாவு செய்வாங்க எங்க ஆயா வீட்ல அ ஃபுல்லா அவுங்க தேங்காய்க்கு பதிலா ஃபுல்லா இந்த கடல மாவு கடல மாவு வந்து கொஞ்சோ வயிறு வலிக்குன் சொல்ட்டு இவுங்க ஃபுல்லா துவரம் பருப்பு ஒடச்ச கடல இத பவுட்ரு பண்ணி வெச்சிக்கிட்டு மாத்தி மாத்தி போட்டுப்பாங்க அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் நல்லார்க்கு ஆனா அது அது வந்து இந்த காரமான ஐட்டல சாப்டும்போது
ஆமாமா ஆமா இது கொஞ்ச இதுவா இருக்குல அது திதிப்பா இருக்க மார் இருக்கு காரத்துக்கு இதுக்கு நல்லா இருக்காது
நல்லா இருக்கு இது அந்த வெறும் பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டு தாளிச்சிருவே அவ்ளோதா வேற காரம்லா இதுக் கெடையாது
ஓஹோ
தக்காளிலா போட மாட்டே வெறு வெங்காய கடுகு உளுத்தம் பருப்பு தா
ஓ ஓ காங்க அதாங்க வெங்காய கடகு உளுத்தம்பருப்பு சீரக போட்டு தாள்ச்சிட்டு இந்த புடலங்கா கொட்டி வதக்கிட்டு
வதக்கிட்டு அப்டியே கொஞ்ச லேசா தண்ணி தெளிச்சி வெச் சோம்னா அந்த இதுலயே தண்ணியிலயே பொடலங்கா வெந்துரு பொடலங்கா வெந்தப் பிறகு இந்த மாவ எடுத்து போட்டு நல்லா எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ் பூண் ஊத்தி கெளரி வச்சுட்டோம்னா நல்லா இதுவாயிடும்
ஓ உங்க பசங்க கே இது கார கொழம்பு சாப்புடுவாங்களா
சேப்பங்கெழங்கு போட்டு இன்னிக்கார கொழம்பு வெச்சே வாரத்துல இந்த பெரிய பொண்ணு கார கொழம்பையேதா கேக்குது வேற எதுவுமே சாப்ட மாட் வந்து அது கார கொழம்புதா கொலதெய்வமா இருந்து சின் கார கொழம்புதா வேணுன்னுது நேத்திதா மீன்
ஆ ஆ சின்ன பொண்ணா அது
சின் சின்னது சின்னது பெருசு வந்து அதுக்கு ரச இருந்தா போது இப்ப கூட கார கொழம்பு ஸ்கூல் போயிருக்கு கார கொழம்பு வெச்சிட்டு புடலங்க உசிலி பண்றண்டி அப்பல்லா வறக்குறன் சொன்ன நானு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு மூணு மணிக்கு வந்து சாப்ட்டுக்கிறே ஒரே ஒரே இதுவா எனக்கு நா சாப்பாட்டுக்கு வர்லனிடுச்சி
ஓ சாப்பாட்டுக்கு வந்து போவாலா
இன்னைக்கு வா பிரேக் டைம் முடிஞ்சோட்னே வந் ந்து சாப்டுட்டு டியூஷனுக்கு போறேனா
ம் ம்
அப்றோ டியூஷனுக்கு நா அப்டியே கண்டினியூ பண்ணிர்ரே ஜூஸ குடிச்சுட்டு நானு ஒரே இது டைம்ல முடிச்சிட்டு நானு வீட்டுக்கு வந்தர்றே வந்து நா சாப்பாடு சாப்ட்டுக்கிறே நீங்க எடுத்துட்டு வராதிங்க அப்டினிடுச்சி
அ
அது சின்னது நேத்திதா கார கொழம்பு அவங்க கீழ் வீட்ல வெச்சி குடுத்தாங்க முந்தா நாளே கார கொழம்பு அப்டி இருந்து இன்னிக்கு கார கொழம்பு தா வேணுனுது
ஐயோ பாத்து வயிறு எதுனா ஆகப்போது டெய்லி கார கொழம்ப சாப் டின் இருந்தாக்கா காரக்கொழம்பு சாப்பட்றது இல்ல காயங்கெதனா கொஞ்ச சேத்துக்க சொல்லு காய்ங்க
அ அதுதா செரி இன்னிக்கு அந்த சேப்பங்கெழங்க போட்டே அதுவாவது கொஞ்ச நமக்கு முட்டிக்கு வலி நல்லா இருக்குமே சேப்பங்கெழங்க கொழம்புல போட் சாப்ட சொல்றாங்க வர முட் தீவெலிக்கு வரத்துலா நம்ப சாப்டக்கூடாதா அந்த கொழம்புல போட்டு அந்த கொழ கொழப்போட சாப்புனுமா அப்ப அந்த முட்டில இருக்கிற அந்த ஜவ்வு வந்து நமக்கு இதுவாகுமா
ஓ
சேரி வாரத்துல ஒரு நாள்வாது அத செய்லாமேன்ட்டு இன்னைக்கி அத செஞ்சே ஆமா டாக்டரே சொல்றாங்க
அஹா நாங்க எங்க வீட்ல எல்லா இந்த மே வந்து க க இது சேப்பக்கெழங்க எல்லா வறுத்து தா சாப்பிடுதுங்க கார கொழம்பு வச்சு ட்டாக்கா நாங்க ரெண்டு பேரே தா சாப்புடணு
எங்க மாமியாரு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் அந்த சேப்பகெழங்க போட்டு கார கொழம்பு வெப்பாங்க அவ்ளோ சேப்ப கெழங்கயு ஒரு ஆளே சாப்டுவாங்க கால் கிலோ சேப்பங்கெழங்க போட்டு காரக் கொழம்பு வெக்கிறாங்களா மொத்த கார கொழம்பு இல்லகற சேப்ப கெழங்க ஃபுல்லா அந்த கொழம்போட வெச்சு சாப்ட்ருவாங்க டாக்டர் வந்து அவ்ங்ளுக் சொல்லி அம்ச்சிர்க்கார அந்த முட்டி வலிக்கி நீங்க கார கொழம்புல இந்த சேப்பங்கெழங்க போட்டு இந்த கொழ கொழ போட் ப்றோ எடுத்து சாப்
சாப்புட்லா மசில்ஸ் பெய்ன் கூட கேக்குமா அது
ஆமா அந்த ஜவ் கேக்கு கேக்கு அந்த ஜவ்வுக்காக தான அது
ஓஹோ அதே மாரி பசல கீர கூட சாப் அப்பெலா பசல கீரைக் கூட ஜவ்வுக்கு முட்டி ஜவ்வுக்கு அதெல்லா நல்லது அப்டின்றாங்க வெண்டக்கா ஆனா ஜவ்வு மாரி இருக்குற்து பசலக் கீரை பாலக்கீரை ரெண்டுமே நல்லது வெண்டக்கா ரொம்ப நல்லது வெண்டக்க அது செஞ்சாலே சாப்டலா ம்
காய்ங்க சாப்பணுனாதா கஷ்டமா இருக்கு கீர சாப்பணுனா கஷ்டமா இருக்குது
ம் நா இன்னைக்கி முருங்க கீரை தா கூ ட்டு பண்ணே ரொம்ப நாள் ஆச்சு முருங்கக்கீர வாங்கிட்டு வந்து செரி நேத்து எங்க வீட்டுக்காரு வாங்கிட் வந்தார் முருங்கீர
எங்க வீட்ல இந்த முருங்க கீரய போட்டு எங்க ஸ்கூல்ல சாப்பாடு செய்வாங் க அப்டியே அந்த முருங்க கீர பச்சு பச்சு பச்சேன் இருக்கு தெரிமா அந்த சத்துணவு சாப்பாடு பருப்பு அந்த கீரையு சேந்து தள தளன்னு இருக்கு பாக்கவே நல்லா இருக்கு என்
எங்க நம்ம வூட்ல செஞ்சா தா சாப்டவே மாட்டாதுங்க ஒன் வந்துட்டு தயிர் வச்சி தின்னுது முருங்கீர வச் சாக்கா அது கொஞ்சோன்னு போட்டு ஃபார்மாலிட்டி போட்டு சாப்ட்டு தயிர் ஊத்தி தின்னுனு இருக்குது
என்ன இந்த ஒரு காய்ங்கல தா நம்ளால வாங்கி அறிய முடில ரொம்ப கஷ்டமா இருக்கு காய் அறியத்துக்கு அந்த கட் ட்டர்ல வச்சி அறியவு நமக் முடில தொடந்து ஒக்காந்து அறிஞ்சா எனக் கழுத்து வலி வந்துர்து இந்த பொடலங்காவே கால்ல இந்து ரெண்டு தடவோ உக்காந்து அறிஞ்சே கொஞ்ச கொஞ்சமா உக்காந்து உக்காந்து
என்னா காய் அறித்து கூட முடிலன்ற
கட் பண்ண முடில க அ கழுத்து வலி வந்துர்தெனு கு அது வந்துடுச்சுன்னா எனக்கு ஒரு மாரி கேராவுற மாரி ஆவுதா செரி கொஞ்ச நேர எல்லாத்தையு கட் பண்ணி வச்சிட்டு போய் படுத்துருவே
பசங்கள என்னா கட் பண்ணி தர சொல்ல வேண்டிதானே அதா நரம்பு வீக்கு கழுத்து நரம்பு வீக் ஆயிட்ருக்கு அதனால தா இப்டி அப்டே நம்ம இப்டி குனிச்சிட்டே இருந்தாக்க பின்னாடி அந்த ஸ்பைனலு வலி க்கு அந்த கழுத்து நரம்பு வலிக்கு தலவலி வந்துரு சுத்த ஆரம்பிக்கு கரெக்
அது இந்த பேப்பர் கரேக்சன் நா அதெல்லா பண்ணும் போது இன்னு கீழியே குனிஞ்சு வேல செஞ்சேனு வெச்சிக்கயே ஒரு மாரி தல சுத்துற மாரியே இருக்கு கேராவே இருக்கு
ஆமா அதுக்கேத்த மாதிரி கொஞ்ச ஃபுட்டு எடுத்துக்கோ ஒழுங்கா பாத்து
அந்த கேரட்டு பீட்ரூட் எங்க வீட்டுக்காரு கடையில வந்து என்ன தெரிமா வாய்னு வந்து வெப்பாரு இந்தா கேரிட்டு இந்த உருளக்கெழங்கு இதெல்லா வாங்க மாட்டாரு பீன்ஸ் இதெல்லா வாங்க மாட்டாரு அவுருக்ஙு தெரிஞ்சது பீட்ரூட்டு கோசு பாவக்கா முள்ளாங்கி இந்த நாலு காய தவர மன்ஷனுக்கு வேற காயே தெரியாது போலருகுது அது நமக்கு ஒத்துக்க மாட்டேந் அந்த காய்ங்க பாவக்கா சாப்ட மாட்டேந்ங்க கோஸ் பீட்ரூட்டு் முள்ளங்கி இதெல்லா நம் முள்ளங்கினா நா ஒரே ஒரு முள்ளங்கி தா வாங்குவ கடையில அது கூட சாம்பார்ல போடுவே அந்த வாசனைக்காக அந்த சாம்பார்ல போடுவே அத பொரியல்லா பண்ணா இதுங்க
சாம்பார்ல போட்டாலயே நல்லா இருக்கு எடுத்து சாப்றதுக்கு
முள்ளங்கி தா சாம்பார்ல கொஞ் நறையவு போட முடியாதுல்ல
ஏய் நெறைய போட்டாலே நல்லா இருக்கு நா கால் கிலோ வாங்கனா கால் கிலோவு போடுவே எல்லாமே எடுத்து வெச்சின் சாப்புடுவங்க நீ அந்த புளி மொளக்கா தண்ணி உப் உப்பு தண்ணி அத எல்லாமே ஊற வெச்சின்னு வெச்சுக்கயே அந்த முள்ளங்கி இன்னும் சூப்பரா இருக்கு அதுக்கு சாம்பாருக்கு
நானு ஒரு முள்ளங்கி ஒரு சின்ன முள்ளங்கியாந்தா அது ஒன்னு போடுவே
ஆ
மத்தபடி ய அவ்ளோவா போட மாட்டே இந்த கோசு இன்ன கல்லப்பருப்ல்லா போட்டு கூட்டு பண்ணா கொஞ்சோ நல்லா இருக்கு
ம் நீ அதே மாரி பீட் தூட்டு குட மொளகா தூள் போடாம வெறு காஞ்ச மொளகா போட்டு தாளிச்சுட்டு வெறு திருவிட்டு அந்த முள் பீட்ரூட்ட செஞ்சுபாரே சூப்பரா இருக்கு
பீட்ரூட் வாங்கி வச்சுட்டு போயிருக்றாரு மன்ஷே அர கிலோ பீட்ரூட்டு அத தா பண்ணலானுக்கே திங்க கெழம
வெறு நீ திருவிட்டு பண்ணு மொளக்கா தூள் போடாத மெளகா தூள் போடாம வெறும் காஞ்ச மெ தாளிப்பு குடுத்துட்டு காஞ்ச மெளகா போட்டுட்டு பீட்ரூட்ட போட்டு வேக வெச்சி எறக்கே
நேத்து கூடல்ல லன்ச் டைம்ல ஒரு பிள்ளைக்கு டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி தரே அந்த பீட்ரூட் அப்டியே இல்ல சவ சவச்சவனு பீட்ரூட்ட மேல பொடியா கட் பண்ணி போட்ருக்றாங்க ரசம் மேல ஊத்துனா எப்டி இருக்கு அந்த மாரி நல்லா சவ சவசவசவனு பாக்க நல்லா சாப்புணுன் ஆசையா இருக்குது ஆனா நம்ம சேஞ்சோம்னா அந்த பீட்ரூட்ட சாப்ட புடிக்கல
ஆஆ அத பண்ற விதத்துல நல்லா பண்ணனாக்கா நல்லா இருக்கு மொளகட்டுன
த்தாலே அப்பாச்ச பீட்ரூட் இதுல தேங்கால்லா வேற போடுறாங்ளா அந்த பீட்ரூட்ல
ம் ம்
ஒரு சிலர் போடுறாங்க பாரே அது ஒருப்பா ஒரு மாரி இருக்குது
தேங்கா போட்டா வேற மாரி இருக்கு தேங்கா போடாம இருந்தா அது நல்லா இருக்கு கொஞ்சோ ம்
சரி பீட் திங்க கெழம அதா வெச்சிருக்கறே திங்க்கெழமை பீட்ரூட் சாதம் பண்ணி வெச்சின்ணு
திங்ககெழம பீட்ரூட் சாதமா அப்போ
பீட்ரூட் சாதம் பண்ணி வச்சுட்டு ஆமா ஸ்கூல் போனும்ல காலைல பீட்ரூட் சாதம் பண்ணி வெச்சுட்டா அப்பள்த்த வர்த்து குத்தர்லா
ம் ம்
இல்லன்னா நாளைக்கு போன வாரோ அப்டிதா மீன் மார்க்கெட் போயிட்டு ஒன்னுமே இல்ல சிந்தாதிரிபேட்ட மீன்ல கடைல ஒண்ணுமே கிடைக்கல எறா எதுவுமே இல்ல மறு அப்டி என்ன பண்ணோம் பட்டாளம் வந்தோம் போன வாரம் நான் ஒரு கூத்து பண்ணே தெரியுமா சனிக்கெழமையே என்னாப் பண்ண சரி ஞாத்துக்கெழம கா
கால் பண்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன கால் பண்றேன் ஒரு நிமிஷ இருங்க நானே கட் பண்ணிக்கிறே